ஹலோ
கேக்குதாடா
அக்கா சொல்லுங்க்கா கேக்குதுங்க்கா ஒன்னும் பன்லிங்கா சும்மா இருக்கங்க்கா படுத்துட்டு
ஓகே டின்னர் ஆச்சா
இல்லைங்க்கா எதுவு பண்லைங்க்கா கடைலக்கா இன்னிக்கி
பாறே ஒரே ஜாலிதா ம்
இல்லேங்க்கா எனக்கு ஸ்டொமக் பெயினுங்ளா கொஞ்சோ பேக் பெயினா இருக்கு சேரி அதனால முடியிலன் சொன்னங்காட்டி செரி கடைலே வாங்கி க்லா அப்டின்னாருங்க்கா ம் இல்லிங்க் இனிமேல் தான்க்கா ஏழே முக்கால் எட்டு மணிக்குதா போவாருங்க்கா எதோ கோயிலுக்கு வரசொ ல்லிருக்காங்களாமா எதோ கேட்டு ரிமூவ் பண்ணி குடுக்குணுங்ளாமா க்கா அ கம்பம் போட்றதுக்காக அதுனால அங்க போகணு அப்டின்னாரு
அ
சேரி போறக்கு முன்னாடி வாங்கி குடுத்துட்ப்போற அப்டின்னாருங்க்கா
ஓகே ஓகே என்ன பிளானு பரோட்டாவா இல்ல தோசையா
மேக்சிமம் வாங்க மாட்டாருங்க்கா பணியாரங் கேட்டாங்க தம்பி இனி பனியாரோ வாங்கிட்டு வர்ராரா என்ன வாங்கிட்டு வராருன் தெரிலிங்க்கா ம் எனக் சாப்புர்றக்கு மாரியாவே இருக்குங்க்கா இந்த டைம்ல சாப்றக்கே முடியிருதில்லீங்க்கா என்னால
அப்படியா
ம் அதனால சரி எனக்கு சிம்பிளா நா இங்கேயே தோச ஊத்திக்கிற கடையில வேண்டா அப்டின்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலைங்க்கா
ம்
சேரிங்கக்கா
பாப்பாவ கூட்டிட்டு வந்திருக்கற வைஷா வந்திருக்கா சேரி அப்புறோ இன்னொரு டூ டேஸ் இங்க வெளயாடிக்கிறமா அப்புறோ புதங்கிழமைக்கு மேல அங்க போயிக்கிற அப்டின்னா சேரி ஓகே அப்டின்டு வன்ட்ட
சேர் சேர் அம்மா வரந்துச்சுங்க்கா செவ்வாகெழம
அப்படியா
ஆமாங்க்கா அப்பதா இந்த அமௌ நாளானைக் அமௌண்ட்ல்லா குடுக்க செட்டில் பண்ணமல்ங்க்கா அதுக்கு வரேன்னு சொல்லிட்ருந்தாங்க ந அம்மாக்கே கூப்பலேங்கக்கா நேத்து கூ நேத்து ஈவினங் பேசுனதே காலையில இருந்து என்னால முடியலன்னனு கம்முனுு படுத்துட்ட
படுத்துட்டியா ரெஸ்ட்டு எடு நல்லா நான் வேற என்ன பண்ணன் தெரியுமா அந்த யூடியூப் சேனல் ஒன்னு பாத்துட்டு த்ரீ டேஸ் கம்ப்லிட் ஃபாஸ்ட்டிங்க இருந்துச்சுன்னா இந்த தைராய்டு கூட மந்த்லி ஒன்ஸ் அப்டி இருந் தா அ அந்த ஏழு பாகங்கள் பாடியில் இருக்கிற ஏழு பா பாகங்களும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா க்ளீன்ஸ் ஆகு அது ரொம் நல்லது அப்படின்னு சொல்லி பாத்தட்டுஅ சாப்டாமே இருந்த பிரியா எப்ப முந்தாநேத்து நைட் டு என்னமோ சாப்ட்டதுன்னு நனைக்கிற முந்தாநேத்துனா அதுக்கு முந்தின நைட்டு
அவ்ளோதாங்க
நேத்திக்கு காலையில இருந்து முந்தா நேத்து நைட்டு ஆறு மணிக்கு சாப்ட்டது ஆறு மணியோட சரி காலையிலயு எதுவுமே சாப்பட்ல
ம்
ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கு ஒரு ஏழனியு அது நல்ல வலுக்கியா இருந்துச்சா உள்ள அந்த காய் தேங்காயு சாப்ட்டு அவ்ளோதா இன்னைக்கு காலையில தா இட்லி சாப்ட்ட ரெண்டு இட்லி சுத்தமா பசிக்கவே இல்லைனா
அதா அதா அதா அக்கா அக்கா ஃபாஸ்டிங் இருக்குணுனு நெனச்சிட்டோனாக்கா லைட் ட்டா பசிக்கும் அத அப்டியே கன்ட்ரோல் பண்ணிட்டம்னா பசிக்காதுங்க்கா இப்ப ஏன்னா நா டயட்லாம் நெறையா ஃபாலோ பண்ணன்ல்லங்க்கா நான் இன்ரவுடன் ஃபாஸ்டிங்லாம் இருந்தேங்க்கா அப்பல்லாம் வந்து நான் வந்துட்டு காலையில இன் இன்னிக்கு காலையில சாப்பிட்றேன் சிக்ஸ் ஓ க்ளாக் சாப்பிட்றன் நா அந்த எ சிக்ஸ் ஹார்ஸ் கேப்ல வந்துட்டு மறுப்டியு ஒரு ட்உ ஓ க்ளாக் சாப்புறோனா அவ்ளோ தான் கா அடுத் த நாள் ரெண்டு மணி வரிக்கும் எதுமே சாப்ட மாட்டேன்
ம்
அ அது மாரி ஃபாலோ பண்றேன் ஆனா அது நல்லதுதாக்கா அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாமே
அதுதான் தண்ணி மட்டு குடிக்கணுமா அப்டின்னா த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம் எல் மூணு மண் நேரத்துக்கு ஒரு க்கா முன்னூறு எம்எல் குடிக்குணும் அப்டின் சொல்லி சொல்லியிருந்தாங்களா அதுல இங் கண்ணா வேற என்ன பண்ணாரு தாளவாடி போனாங்க நேத்துக்கு ஏதோ வேல இருக்குன்ட்டு அங்க போயிட்டு வரும்போது மஞ்சூரி வேற வாங்கிட்டு வன்ட்டாங்க அது ஸ்மெல்லா வீடு ஃபுல்லா கமகமான்னு இழுக்குது சரி என்ன பண்றது அப்டின்ட்டு கிச்சனுக்குள்ளயே போகல நானு
அதா அதாங்க்கா
என்ன ஆனாலு சரி அப்டின்ட்டு
அக்கா எப்போமேங்க்கா நானுன் டயட் இருக்கும்போதுல எனக்கு அந்த க்ரேவிங்ஸ்ல்லா கொஞ்சம் கூட கன்ட்ரோல் பண்ண முடியாதுங்க்கா ப்ஸ்ட்டு அந்த டென் டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டங்க்கா கன்ட்ரோல் பண்றது க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவனா கொஞ்ச எனக்கு வெயிட் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது இன்னிக்கு வந்து நூறு கிராமு நாளை வந்துட்டு எரநூறு கிராமு அப்டி இன்கிரீஸ் ஆக ஆக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டாயிடுச்சி ஓகே நம்மளுக்கு வந்து வெயிட்லாஸ் ஆகுது சோ நம்ம வந்து கண்டிப்பா க்ரேவிஸ்ஸா கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணிக்குணும் ம் நானு அந்த வேயின் மிஷின் ஒண்ணு வாங்கிக்கிறே அப்பதா எனக்கு அது அப்டேட் ஆகும் நான் எவ்ளோ தூர வெயிட் கொறையுர அப்டின்னு இன்னிக் காலில எந்திரிச்சு வந்தவொன்னே எங்க அத்த அ பரவாலசாமி மூஞ்சில்லா வத்தன மாரி இருக்குது இல்லனா எந்திரிச்ச ஒனே குப்புன்னு இருக்கும் விங்கின மாரி அப்டின்ட்ருந்தாங்க ம் பாக்கல சரி அப்டி இன்னிக் கி நான்வெஜ் செஞ்சங்காட்டி சாப்ட்டே அவோனு உனே ட்டு எப்டி சாப்பறது அப்டின்னாங்க சரி ஓகே தேர்ஸ்டே வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுடியும் ஃப்ரைடே என்னிய வர வேண்டான் சொல்ட்டாங்னா மறுடியும் ஃப்ரைடேல இர்ந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலா ஒரு மூணு நாள் கண்டினியூஸா இப்ப ரெண்டு நாள் தானே இர்ந்துருகோ
ம் ம் செர் செர் செரி ஓகேங்க்கா நானு ஜூலை ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்லான்ட் இருக்கேங்க்கா
செரி செரி இன்னிக்கு உங்க அண்ணாட்ட அ அன்னைக்கு சொல்லிட் இல்லங்க ஸ்கூல்க்கு ஜாயின் பண்ணும் போது முன்னாடி அஞ்சு கிலோவோ என்னமோ குறைச்சுட்டே அஞ்சு பவுன் நா வாங்கிதா தரேன் சொன்னாருன்னு அத அத அன் இப் இப்பவும் சொல்லிருக அஞ்சு மாசம் ஆறு மாசம் டைம் கேட்டுருக்றேன் இந்த டைம் எளச்சு காட் றேன் நீ வாங்கி தர்ற அப்டின்டு அதுக்கப்புற என்ன குண்டு தூக்கி போட்டாரு தெரியுமா அறுவது கிலோ வர றது மேட்டர் இல்ல அறுவது கிலோலயே மெயின்டென் ஆகணும் மாசம் ஒருக்கா நீ வெயிட் செக் பண்ணுவ
அக்கா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்கா
அத மெயின்டெயின் பண்றதா ரொம்ப கஷ்டம் அதனாலதா என்னன்ன அப்டி தெரியுமா உனக்கு அஞ்சு பவுன் வாங்கி தரது பேண் டுல்ல அறுவத்து ஒரு கிலோ வானினாலு அந்த அஞ்சு பவுனு நா திருப்பி வாங்கி
அ அக்கா இன்னொன்னு சொல்ட்டுமா நா சிக்ஸ்டி ஃபோர் கேஜி வந்து ஸ்டாப் பன்னே மறுடியு சிக்ஸ்டி எயிட் வரைக்கு வந்தங்க்கா மறுடியு மெயின்டனன்ஸ் டயட் போட்டுதா சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் ரன்னிங்லயே மெயின்டன் பண்ணிட்டு இருந்தங்கா நா கரெக்டா உங்க தம்பி மேரேஜ் பண்ணும் ஆமாங்கா ஆமாங்கா சிக்ஸ்டி செவனே தாங்கா நா கன் சிவா இருக்கும்போது கூட வந்து சிக்ஸ்டி செவனே தா கரக்ட்ட ஃபோர்த் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போ தா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் வந்த அதுக்கப்பறோ ஏரி ஏரிச்சி எரிச்சி எயிட்டிக்கு மேல போய்ர்ச்சு இப்ப செவன்டி எயிட்டுக்கா பதிமூணு கிலோ கொறைக்கணுங்கா பதிமூணு கிலோ கொறச்சனா ஆ சிக்ஸ்டி ஃபை வந்த அப்டின்னா மட்டுதா மட்டனா ஒரு டூ கேஜி வந்துட்டு இன்கிரிஸ் ம் டிக்ரீஸ் ம் அப்டியே மெயி டென் பன்ன முடியுங்கா
டேன் பண்ண முடியு ம்
அதுக்காவ தா மெயின்டெனன் சைட்டுக்காகவேதாங்க நா ரொம்ப கண்ட்ரோலா சாப்பறதல்லா ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருந்தே
ம் ம் ம்
கூட்ட தம்பி வந்தங்காட்டி வுட்டுட்டே ஜூலை ஒன் ஸ்டார்ட் பண்ட்டாங்கா ம் ம் தம்பிக்கு மொட்ட போடும் போது மறுடியு நா என்னது இது என்ன சொல்லுவாங்க அ நாது என்னமோ சொல்லுவாங்களே கா ஃபாக் கம் அ கம் டு பேக்கா ஆ சம்திங் ஏதோ சொல்லுவாங்கள கா ஆ அந்த மாரி ஆயிரணு ஆ துரு பேக் மாரி ஆயிருணு ம் ஆமாக்கா ஆனா பலயவிடியோசடுத் த்து பாத்துட்டு இருந்தேங்கா போன பொங்கல்க் வந்து ஸ்கூல டேன்ஸ் பண்ணதெல்லா அதுல பாத்தா எனக்கே ஷாக்கா இருக்குது கையெல்ல இத்னூன்டு இத்னூன்டு இர்க் கே ம் இப் இப்பல்லா யோ என்னடா இது இப்ப ட்ரெஸ் போட்டவே கையல்லா டைட்ட இருக்கு எந்த ட்ரெஸ்சு பத்தர்தில்லேயே கண்டிப்பா வெய்ட்லாஸ் பண்ணியே ஆகணு தம்பிக்கி மொட்ட அடிக்கிம் போது நம்ம கம்பேக் ஆன மாரி இருக்கணு அப்பிடின் சொல்லிட்டு இருக்கேன்கா பா
ஓ கே ஓ கே ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட்
அக்கா ஃபுட் கண்ட்ரோல விடக்கா எக்ஃசைஸ் ரொம்ப முக்கியோ கா இன்சுலாஸ்க்கு
ம் அதா அப்ப இந்த யோகா கிளாஸ்ல சேந்தன்லே அப்டிங்கி கீழயு மேலயு போயிட்டு வந்துட்டுருந்ததுனால என்னால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிலே இனி என்ன இன்னககீழதான இருக்கு போரோ அப்பின்ட்டு நாளேளந்து காலேல ஃபைவ் ஓ க்ளாக் எந்திரிச்சு அட்டென் பண்ணலானாட்டு இருக்கே அதுலேயு பிசிகல் ஆக் டுவிடிலா சொல்லி தராங்கடா
ம் அது அதான்கா அனான்கா யோகா பண்ணாங்க்கா செரிங்க்கா
லாஸ்டு ஹாஃப் அன் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தா
ஓ செரி ஓகேங்க்கா ஆனாங் கா என்னன்னா யோகாவால ஒரு பிளஸ்ஸு நம்ம பாடி வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு க்கு கா யோகா பண்ணோம்னா
எங்கே அவுங்க வளையறதுல காவாசி கூட எனக்கு வளைய மாட்டிங்குது
அக்கா பண்ணா பண்ண பண்ணதான்க்கா நம்மளுக்கு செட் ஆவு ம் இது எக்ஸேஸ் பண்ற மாரி இருந்ததுன்னாங்க்கா வீட்டுல வந்து கொஞ்சோ நல்லா குதிக்கிற மாரி இருக்கும் காதுல வந்துட்டு இந்த டக்குன்னு நம்மனால வந்துட் டு அந்த பெண்ட் ஆகுறதெல்லா கொஞ்சோ வராதுங்க்கா
அதுதா அதுதா ஆ உங்க அண்ணா தா சொல்லிட்டே இருந்தாரு பாக்கலா பாக்கலா சவால் உட்டுருக்காரு எங்கிட்ட இப்போ நானு வெறித்தனமா சவால் உட்டுருக்குறே மொதல் வேலையா வெயிட் மிஷின் ஒன்னு வாங்கணு
ம் அது அமேசான்லே போடுங்கா சிக்ஸ் ஃபிப்டி செவன் ஃபிப்டிக்கி இருக்கு
சிக்ஸ் ஃபிப்டி எனக்கு அந்த லிங்க் அம்சிவிடுறியா எது நல்ல இருக்கு குன் ஏன்னா நீ அது வாங்கிருக்கீல அந்த ரேட்டிங்ஷ் பாத்துட்டு ச வேற எதாவது அந்த மாரி எதாவது இருக்கான்னு பாரு இருந்ததுன்னா மொதல் வேலையா ஒன்னு ஆட்ர் போட்டுட்டு
ம் செரிங்கா
ஒரு நூறு கிராம் கொறஞ்சா கூட அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா வைப் பா இருக்கு ஓகே கொறையிறோ அப்டிங்கிற மாரி என்னடா
உங்கள்து பேர்த்டே மே டுவெண்ட்டி தானே
ம்
அஹா தெரில ஆமா என்னன்னு தெரில அந்த அதுல வந்து நீங்க அந்த ஒரு உங்க எதாவது ஒரு ப எப்பிடி சொல்றது ஒரு டேட்ல இருந்து வச்சோங்கா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குல்லே நம்ம வெயிட் லாஸ் பண்ணு அப்டின்னு நம்மாள்அ டேட் பிக்ஸ் தா மார்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கா மார்ச் ஒன்ல இருந்து அந்த ஜூன் அப்டிங்கும் போதே கிட்டத்தட்ட வந்துட்டு சிக்ஸ் டு எயிட் கே ஜிஸ் கொறஞ்சிருச்சிங்க்கா எனக்கு அதுக்கப்புறோ தா வந்துட்டு ஓகே இந்த மந்த்துல இவ்ளோ கேஜி கொறஞ்சிருக்கோ அப்டின்னா நம்ம நீ பெரிய தம்பி பேர்டேக்குள்ளே வந்துட்டு இன்னு நம்ம மூணு கிலோ கொறச்சிர்ணு
அ
அப்டி ஓரு டார்கெட் வச்சுங்கா அவ பேர்த்டே அப்டிங்கும்போது நா கிட்டத்தட்ட நல்லாவே கொறஞ்சிட்டேங்க்கா அவே பேர்த்டேங்கும் போதே எனக் கிட்டத்தட்ட பதினேழு கிலோ கொறஞ்சிருந்தேங்க்கா மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணி ம்
பாக்கலா அந்த மாரி எதாவது ஒரு பிளான் போட்டுட்டு
ம் ம்
அப்புறோ இப்போ சுகர் வந்து இன்னோ இன்னொரு இது எடுத்து வச்சுருக்கே நானு சுகர் அதாவது ஸ்வீட்டுன்னு வந்து அங்க ஊருக்கு போனா மட்டு சாப்ட்டுக்கணு
அக்கா ஸ்வீட்டவே நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டீங்கனாக்கா ஒங்களுக்கு அது புடிக்காம போயிரு
போயிர் இப்ப பிகினிங்ல இப்ப பாசிட்டிவ் அந்த டைம்ல அப்படிதா இருந்து ச்சு ஸ்வீட்ட கண்டாலே கால் கிலோ அர கிலோ ஒட்டுக்க அதே ஜிலேபியல்லா அப்பிடி சாப்புடுவே நானு ஸ்வீட்ட கண்டாலே அந்த கடைசில பாட்டி ஒண்ணு எடுத்து வீசுச்சு குப்பையில போட்டுச்சு ரொம்ப காஞ்சே போச்சு சாப்டவே முடியாது சாமி அப்டின் ட்டு அப்புறோ நீ என்ன பண்றது ம்
சேரிங்க்கா நீ ஒரு டார்கெட் வச்சுட்டீங்கனாக்கா என்ன ஆனாலு சாப்புட கூடாது
மிஷின் மட்டு பாத் சொ
ஆ செரி்ங்கா ஆனா நீங்க ஸ்கூல்க்கு போம்போதுங்கா அந்த ஃபாஸ்டிங் மேல இருக்க முடியாதுங்கா கொஞ்சோ கண்ட்ரோல்லால இருக்க முடியாதுங்க்கா டயர்ட் ஆயிடு
பாக்கலா இருந்து பாக்கலா கண்டினியூ ஆச்சுன்னா சக்சஸ் தானே அப்டி இல்லன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவ்து கொஞ்சோ மாத்திக்கிறது
இல்லேங்கா ஓல்டு ஸ்கூல்க்கு நியூ ஸ்கூல்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கே ஓடிட்டே இருப்பீங்க
ஆம்மா
னால உங்களுக்கு கண்டிப்பா சும்மாவே கிறுகிறுன்னு வரு சாப்டாமருந்தா அவ்ளோ தா
உம் இல்ல சாப்டாம இருக்கணு அப்டிங்கறது அவசியோ கெடையாது அது வந்து மந்த் த்லீ ஒன்ஸ் அந்த த்ரீ டேஸ் நா சொன்ன ஃபாஸ்டிங் அது வந்து எப்ப பாரு இப்ப கண்டினியூஸா சாட்டடே சன்டே லீவ் விடுறாங்கல்ல அந்த டைம்ல நா ஃப்ரைடே மட்டு தான அப்டி இருந்த்ருந்தா கூட அந்த டூ டேஸ் ல ரெஸ்ட் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம்ல அப்டி ப்ளான் பண்ணிக்கலான்டு இருக்கு‌றே நம்ம ஸ்கூலுக்கு போகும் போது அத பண்ணனுங்கிறது இல்ல் நம்மளுக்கு பழைய ஸ்கூல்ல தா சனிக்கிழம லீவா
ஐய்யோ உம் உம் சண்டேவு சேத்தி வெப்பாங்களேக்கா
சண்டே ஆ அதுவு அக்டோபர் மாசத்துல இருந்து சண்டேவும் அக்டோபர் நவம்பர்லே இந்த டைம் எல்லா என்ட்ரன்ஸ் வந்துருச்சுல்ல
இல்லீங்கா டிசம்பர்ல டிசம்பர்ல தா வந்துச்சுங்க்கா உம் எப்பவுமே டிசம்பர்ல தா வருகா
இல்லடா இந்த வர்ஷோ நவம்பர்லோட என்டெரன்ஸ் வந்த்ச்ல அததா நா சொல்லி ட்டு ருந்தே என்ன பா அதிசயமா இருக்கு எப்பவுே டிசம்பர்ல தான வரும்பீங்க அப்டினதுக்கு இல்ல இந்த வர்ஷோ டிசம்பர்ல இருந்தே வெக்கலான்ட்டாங்க
அக்கா ஃபஸ்ட எண்டரன்ஸ்க்கு நா வரலியேகா பவிய கூட்டிட்டு அதான் பஸ்ட் என்ட்ரன்ஸு ஆமா
ம்ஹும் அப்ப நீ நல்லா யோசிச்சு பாரு நவம்பர்ல வந்தியா டிசம்பர்ல வந்தியான்னு நீ ரிசைன் பண்ணி உடனே வந்த
ஆ அக்கா ரிசைன் பண்ணி ஒடனே வர்ல ரிசைன் பண்ணதுக்கு அப்பறமா தா ஒன் மந்த்த் கழிச்சுதா வந்தே அப்ப கூட அமத்தா இங்கதா இருக்காங்க
ஓ
ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு தாக்கா நா வந்தே நல்லா ஞாபகோ இருக்கு அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ டிசம்பர் டுவெண்டிஃபைவ் சம்திங் ஏதோ நெனக்கிறே என்ன ஞான் டேட் ஞாபகோல்ல அப்போங்க்கா அப்பற ஜான்ல வெச்சாங்க மறுபடியு ஃபெப்ல வெச்சாங்க மார்ச்லேயு வெச்சாங்க
செரிடா செரி பாக்கலா
ஆ செரி ஆ செரிங்க்கா செரி பாருங்க